வணக்கம் ஆ எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ரொம்ப நல்லாருக்கேங்க தோழி நீ நா பாருங்க தோழி இன்னைக்குத்தா கொஞ்ச நிம்மதியா இருக்கங்க தோழி
அப்படியா என்ன
ஸ்கூலுக்கெலா கொழந்தைங்கள கொழந்தைங்கள அனுப்ச்சு விட்டுட்டு ஒன்ற மாச ஆமாங்க ஒன்ற மாச வெச்சு செஞ்சாங்கங்க அப்பற ஆமாங்க கண்டிப்பா முடிலங்க
அந்த காலத்துலலா பிள்ளைங்ளா வந்து பா ட்டி வீட்டுக்கு அனுப்ச்சிருவோ அவுங்கு க்ராமத்துல விளயாடுவாங்க இர் ருப்பாங்க ஆனா இப்போ வெய்யிலுக்கு பிள்ளைங்க நா எங்கயுமே போக மாட்டே நா வீட்லயே இருக்கன் சொல்ற மாரி இருக்காங்க நீங்க என்ன நெனை க்கிறிங்க அத பத்தி
ஆ நா வந்து அது கொஞ்சோ வருத்தமான விஷியந்தா என்ன அப்படின்னா ஒரு பாட்டி தாத்தா கிட்ட போயி அவங்க வந்து இருக்கும்போது பத் திங்னா அவங்க நல்லது கெட்டது எல்லா எடுத்து சொலுவாங்க இப்ப வந்து நம்ளுக் கு வந்த அந்த அளவுக் தி எடு து சொல்ற பக்குவொ வந்துருக் காணு சொல்ல முடியாது அதே சமய வந்து நம்மளுக்கு அந்த நேர டைமு அமையற துல்ல அந்த நேரோ வந்து நம்மளுக்கு அமையறதுல்ல இப்ப கொழந்தைகள பாக்கறது அவுங்ளுக்கு ஏதாவ்து ஒன்னுஸ் தெஞ்சு தரது வீட்டு வேல அந்த மாரியே போயிருதுங்க அதனால நம்மளுக் வந்து அந்த கோ ஆ அவுங்க வந்து வய்சானவங்க அவுங்ளுக்கு நெற் றையா அனுபவொ இருக்கு அவுங்க வந்து எல்லாமே எடுத்து சொல்லுவாங்க இது நல்லது இது கெட் ட்டது சின்ன சின்ன கதைகள் சொல்லி தருவாங்க அந்த கதைகள் கேக்கறதுனால அவங்களுக்கு வந்து ம் ஒரு ம நல்ல ஒரு மோட்டிவேஷனாவு இருக்கு நம்மளு இந்த மாரி பண்ணணு அப்டிங்கற நல்ல எண்ணங்கள் எல்லா வந்து அவங்களுக்கு வரு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து கரெக்டான ஒரு விஷ யந்தா பிள்ளைங்க வந்து பாட்டி தாத்தா கூட வளந்தாங்கனா பெரியவங்களுக் எப்படி மரியாதை குடுக்கணுன் சொல் வாங்க நல்லது எது கெட்டது எதுன் கண்டிப்பா சொல்லி குடு ப்பாங்க அதே மாரி செடில்லா வள க்கறதுக்கு சொல்லி‌ குடு த்தாங்க இத வளக்கணு அத வளக்கணு வெளயாட மண்ல வெளயாட சொல்வாங்க இந்த காலத்துல நம்ம ஃபோன குடுத் துட்டு ஒக்கார வெச் சர்றோ அங்கன்னா பாட்டி தாத்தாங்க மர செடி வளங்க செடிக்கு தண்ணி ஊத் த்துங்க காலைல எந்திரிங்க எல்லாமே சொல்லி குடு
ஆமாங்க அப்பற பாத்திங்னா எப்பமே இப்ப பா பாட்டி தத்தாங்க இருக்கற ஏரியாவே கொஞ்ச நல்லாதா இருக்குங்க கண்டிப் பா அவங்க முக்கால்வாசி பேர் பாத்திங்னா வில்லேஜ் சைடு அந்த மாரிதா இருப் பாங்க கிராமப்புறங்க அது பாத்திங்னா அங்க நம்மளுக்கு கொஞ்ச நல்ல காற்று கெடைக்கு வெளயாடறக்கு நல்ல ஒரு எடங் கெடைக்கு அப்ப அந்த டைம்ல பாத்திங்னா அவங்க மொபைல் பாக்க மாட்டாங்க டி வி பாக்க மாட்டாங்க அந்த மாரியான இதெல்லா அவங்களுக்கு நல்ல விஷ யங்கள் எல்லா கெடைக்கு இப்பவே நம்மகிட்டயே ஆமாங்க இங்க நம்மகிட்ட இருக்கறாங்க அப்படின்னா நம்ம ஐயோ வேல செய்யணுமே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம டிவி போட்டு விட்டுருவோ இல்லன்னா ஃபோன் குடுத்துருவோ அத பாத்து பாத்து அவங்களுக்கு ஒரு யோசிக்கிற திறனே இல்லாம போயிருதுங்க தோழி இப்ப இருக்க காலக்க ஆ அப்பறோ பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் பாக்கறதுனால தேவயில்லாத ஒரு ஒரு அ வீடியோஸ் பாக்கறது அந்த மாரி பேடா பேசறது அந்த மாரி சில வார்த்தை கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்க தோழி
கரெக்டா சொல்றீங்க மொபைல் வந்து ஒரு சில நல்ல விஷயங்களும் இரு க்கு ஆ இது ஒரு சில கெட்ட விஷயங்களு இருக் கு ஆனா பெரியவங்களுக்கு கூட கொழ ந்தைங்க இருக்காங்கன்னம் போது அவங்க திட்டி அதட்டி மெதட்டி இப் இப்படி பாத்துக்கணுன் சொல்ட்டு பாசமா கொழந்தைங்க வளரும் போது அது ஒரு நல்ல ஒரு ஆ எதிர்பார்ப்பயு நல்ல ஒரு வாழ்க்க எப்படி முன்னேறணுன்றது கொழந்தைங்க ப பெரியவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா கத்து
ஆமாங்க தோழி அப்பற பாத்திங்கன்னா இப்ப அதாவது க அந்த பாட்டி வீட்ல இருக்கம்போது அவங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான உணவா குடுப்பாங்க எல்லாமே வீட்டுல வீ ட்ல செஞ்சதா கொடுப்பாங்க அந்த மாரி அங்க நேர நறைய பலங்கள் எல்லா கேடைக்கு
அவங்க அதுக்கு தேவை படுற அந்த ப்ரைட் ரைஸ் கூட பாட்டிங்க வந்து எப்டி செஞ்சு குடுப்பாங்கா அவங்க கையால அவங்க செஞ்சு குடுப் போது அவ்ளது சிகின் வந்து ஆ நல்லா இருக்கோ சாப்புறதுக்கு
இப்ப பாத்தீங்கனா நா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கனா ரெண்டு வயசு ரெண்டர வயசுலயே கொண்டு போய் டே கேர்ன்னு சொல்லி விட்றாங்க அந்த கொலந்தைங்க ஆ அங்க போய் ஒரு பாசமே கிடைக்காம என்னதா இருந்தாலு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கற்கோ வெளிய இருந் வெளிய அதாவது அவங்க சம்பளத்துக்கு தா வர்றாங்க அவங்க பாத்துக்கறறதுக்கும் எவ்ளவு இது வித்தியாசோ இருக்குல்லலைங்க தோழி ஆஹ் அவங்க எல்லாமே நல்ல விசயத்த சொல்லி த்துருவாங்களானு சொல்ல முடியாது அதனால அவ்ங்களுக்கு பாத்தீங்கனா இதாதா இருக்கு
ஆமா அதே மாரி பிள்ளைங்க வந் ந்து பெற்றோங்க வந்து பெற்றோர்கள் வந்து அ வேலைக்கு போறதுனால வீட்லயே வேலை செய்றதுனால குழந்தைகள அவங்ளால வச்சு பாக்க முடிய அத அவங்க பண்ற அட்டகாசத்துக்கு பெற்றோர்களால வேலை செய் செய்ய முடியல அதனால அவங்க என்னப் மழலை பள்ளிய எடுத்துட்டு போய் சேர்த்து விட்டுறாங்க அங்க ஒரு மணிநேர இது பண்ணாத தா இருகாங்க அதுக்கு மாச அஞ்சாயிர ருபா கட்டி அந்த கொலந்தைகள கஷ்ட படுத்தி ரெடி படுத்தி அவங்கள கூட்டு போய் அங்க விட் வெ வெய்ட்டாருக்கு கூட வலஸ் அங் பா பாத்துட்டாங்க நல்லாதா பாத்து இருந்தாலு பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல பெரியவங்களோட ஆ அன்பு ஆதரவுதா தேவ பாட்டி தாத்தானா பேரா அங்க எடுத்து போய் வி பிள்ளைங்க நல்லாம் வளர்வாங்க ஆனா இவங்க உ பே இப்போது இது அந்த கொழந்தைங்கல கஸ்டப்படுத்தி குடுத்து வளத்து கண்ணாடி எல்லாமே போடவே
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப நெறைய கொழந்தைங்க பாத்தீங்கனா இப்பல்லா எல் கே ஜி யு கே ஜி வரும்போதே பாத்தீங்கன்னா கண்ணாடியோடதா வருதுங்க கண்ணாடி போட்டு வர்றாங்க அவங்களுக்கே எ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூங்குறாங்க ஆ
கண்டிப்பா அந்த பிள்ளைங்க வந்து அந்த கண்ணாடிப் போடும் போது அந்த பவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளங் இந்த பக்கத்துல பாத்துட் எ நமக்கே வந்து கண்ணிமைக்கு தெரியாமப் ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடும் போது அது தெரிஞ்சிருக்க எவ்ளோ கஷ்டப்படுவோ
ஆமாங்க
சுப்பி போட்டு விதுங்க கண்ணாடி தெரி த தெரியலன்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டமாருக் க்கு அதெல்லா பாக்குறதுக்
ஆ இப்ப இதுக்கு ஒரு ஒரு தீர்வு கண்டுப் புடிக்கணு அப்டின்னு நம்ம நெனைச்சம்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சோ வே நம்மளோட வேலைய கொஞ்சோ சீக்கிரமா முடிச் ச்சு வைக்கிற மாரி இருக்கணு அதாவது கொழந்தைங்களோட ட நம்ம கொஞ்சோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண் ன்ற மாரி இருக்கணுங்க ஆ ஒதுக்கணு அப்பறோ பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தொல்லையா நம்ம மாமியார் மாமனார் இல்லன்னா பெரியவங்க வீட்டுல யாரு பெரியவங்க இருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு தொல்லையா இருக்காங்க அப்டின்னு நினைச் ச்சு நம்ம யாரையு அவங்கள வந்து தனியா விடக்கூடாது நம்ம கூடவே வெச்சு பாத்துக்கணுங்க அவங்கள வந்து நாம பாத்துக்கறனால நம்ம குழந்தைகள எப் எவ்ளவோ மடங்கு வந்து அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு பத்து பர் ஆ பத்து சதவீததா அவங்கள பாத்துக்குவோ ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நம்ம கொழந்தைகள ஒரு தொண்ணூறு சதவீத பாத்துக்குவாங்க நம்மள விட் ட ஏன்னா அவங்களுக்கு க்கு பிள்ளைங்கன்னு வறத விட பேற குழந்தைங்க அப்டின்னு வரும்போது இன்னு ஜாஸ்தியானப் பாசந்தா காமிப்பாங்க தாத்தா பாட்டிங்க அனால நம்ம வந்து நம்ம பெரியவங்க வந்து ஒதுக்காம அவங்கள வந்து வந்து நம்ம கூடவே வச்சு பாத்துக்கணு அவங்கள நம்ம தொல்லைகளா நம்ம நெனைக்க கூடாது உங்களோட கருத்து என்ன
இல்ல நீங்க சொன்னது எல்லாமே வந்து தே ஆ, தப்பு கெடையாது கரெக்டா சொல்றீங்க பெரியவங்கிட்ட நம்ம மரியாத குடுத்து குழந்தைங்களோட நம்ம வளக்க விட்டோ அப்டின்னா கொழந்தைகளும் பெரியவனனான இல்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாத்துக்குமே மரியாத குடுக் ப்பாங்க இப்ப நம்ம எல்லா கிட்டருந்துமே அவுங்களுக்கு வளச்சி வீட்டுக்குள்ளேயே வெச்சு அந்த ஃபோனையே காட்டுறதுனாலப் பிள்ளைங்க வெளிய வந்தாலு யார்கிட்டயூ பேச மாட்டேங்கிறாங் க பயப்பட்றாங்க எல்லாமே வாழ்க்கை சூழலே அவுங்களுக்கு மாறிடுது
கண்டிப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீட்லப் பெரியவிங்க இருக்காங்க அப்டினா நம்மளுக்கு ஒரு சாய்ந்திர டைம்லதா கொஞ்சோ மாலை நேரோ கொஞ்சோ வேலை இருக்கு அதாவது நைட் வந்து என்ன பண்ணணு அப்டிங்கற ஒரு வேலையோ இல்லனா வேற ஏதாவது ஒரு வேலையோ இருக்கு அவுங்க பாத்தீங்னா ஆ சும்மா இருக்கும்போது அவுங்க வெளிய கொழந்தைகள வந்து ஒரு நடைப்பயணம் அந்த மாரி கூப்புட்டு போவாங்க சைக்கிளோட்ட கூப்புட்டு போவாங்க அதனால அவங்களுக்கு வெளியிலருந்து வர்ற காற்றுனால நா அவுங்களுக்கு நெறைய பயனடையறாங்க
பார்க்குக்கு கூட்டிட்டுப் போனாங்கன்னா கொழந்தைங்க விளாடுவாங்க அவுங்களுக்கு ஒரு உடற்பயிற்சியா இருக்கு நல்ல நெறய இத நல்ல விஷயங்கள் இருக்கு பெரியவுங்க கூட கொழந்தைங்கள நம்ம விட் ட்டோ அப்டின்னா
ஆஹ் நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க
அது நம்ப வந்து பெற்றவங்களுக்காக பெ நம்ம வந்து விட்டுக்குடுத்து போறதுலதா இருக்கு கொழந்தைங்கள விட்டு குடுத்து ஆஹ் அணின்சு விடணு எல்லார் கிட்டயூ பழக விடணு தி இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க
உங்க உ உங்க வீட்டு சைட்ல இந்த பார்க்கு அந்த மாரி இருக்குங்களா
ஆ இருக்கு இங்க மெய்ன்ல ஒரு எடத்துல ஒருப் பார்க் இருக்கு எல்லா பிள்ளைங்களுமே வருவாங்க நல்லா விளாடுவாங்க ஊஞ்சல் இருக்கு அது இதுன்னு பிள்ளைங்க நல்லா விளாடுவாங்க எனக்குமே ஒரு ஒரு நேர்த்துல ரொம்ப கஷ் டமாருந்துச்சு அப்டின்னா நானுமே பார்க்குக்கு போய் வ அங்க இருக்க பிள்ளைங்கள எல்லா பாத்தோன்னா நம்மளோட சூழலு மாறும் நம்மளோட மனநிலையு மாறு அதனால நானு பார்க் குக்கு போவே
செரி செரிங்க நாங்களுமே எப்டியூ ஒரு வாரத்துல ஒன் டைம்மாவ்து இல்லின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இ வா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஆவுது போவோங்க
கண்டிப்பா கூட்டிட்டு போங்க கொழந்தைங்கலல்லா
ஆமாங்க அங்க எப்டி என்ன அ கொஞ்சோ தூரங்க ஒரு ஒரு அ கொஞ்சோ தூரன்னா எப்டியோ ஒரு அரக் ஒரு கால் கிலோமீட்டர் இருக்கு அப்ப வந்து நாங்க பாப்பா வந்து ச சைக்கிளேயே கூப்ட்டு போவோ அவ சைக்கிள் ஓட்ன மாரியு ஆகு அ நடந்து கூப்புட்டு போமாட்ட இ ஏனா வண்டில மேக்சிமம் வண்டில கூப்புட்டு போ மாட்டோ நடந்து கூட கூட்டிட்டு போவ ஏனா நடந்து போம்போது பாத் த்தீங்கனா அந்த வழியா வர்ற அவங்க ஒரு ஒரு சில புதிய செடிகள் மரங்கள் அதையெல்லாம் பாப்பாங்க இது என்ன அ து என்ன அப்டின் கேட்டுட்டு வருவாங்க அவ்ங்களுக்கு சில விஷியம் எல்லா அங்க புது ச பாக் அதே வண்டில போவும்போது அந்த விஷியங்கள் எல்லா அவ்ங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு நடந்தோ ச அதாவ்து ஸ்
நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டான ஒரு நல்ல விஷ்யோ தா உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ
நன்றிங்க வேற பதிவுல சந்திப் போம்
கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி
மிக்க நன்றி